ஹலோ
வணக்கம் தோழர இன்னா பண்ற
ண்டுக்கா அதா அந்த மாரி ரெண்டு மூணு பொருள் ரெண்டு மூணு பொருளு கூட எடுக்கலா அவ வழகா அட்ட டைம்ல
ரெண்டு மூணு பொருளா
என்னாலத்த அத்தன எடுக்க முடியாது என்னால ஒரு பொரு ஒரு டைமுல ஒரு பொருள் எடுக்க முடியு
ஆ
இப்ப இதே பூட்டுல ஒரு ஆடுருன்னு ஊபர்ல ஆடுர்னு எடுத்தா இப்ப பூட்ல ஒரு பொருளுளோ பெர்சா வஞ்ச்சினா பின்னாடி கட்ட பின்னாடி கட்டிக்கிட்டே நானு
பின்னாடி கட்டிப்பியா
நா பின்னடி கட்ட எனா இது பின்னாடி கட்னா எப்புடி வேற எதும் வேற எதுனயும் எடுக்க முடியாது வேறு யாரையு ஒக்கார கஸ்டமர் ஒக்கார வெக்க முடியாது ராபிட்டோல
இப்ப ர ஏ ஓ பின்னாடி கட்டிட்டு நா போட்டுரல பெருசாக பெருசு பெருசா வரோ முட்ட பாக்ஸுலா வருமா
பெர்சு பெர்சாகூட வரோ சின்ன சின்ன ரொம்ப பிண்ணுயா பிண்ணு சின்ன பிண்ணு கூட வரோ
பெண்ல கூட எத்துனு போவியா
ஆ பெண்ணு வண்டி சாவி கூட இங்கே பிரியாணி இங்கேந்து அம்பது பிரியாணி எரநூறுவா இருக்கோ டெலிவரி சார்ஜு ஐநூறுவா இருக்கோ
ஆ அதுக்கூடயாடா குடுப்பானுங்க போர்டுல வேற என்ன நல்லா வரு
ஏய் எல்லாமே வருன்டா
சாப்பாடுல இருந்து அது எங்க இருந்து கடையில இருந்து வருமா இல்ல வீட்டுல இருந்து வருமா
கடைல இருந்து வரு வீட்டு இப்ப நீ வந்து இப்ப நீ இங்க இருக்க அம்பத்தூர் இருக்கு உங்க அப்பா வந்து பலாவரலா தனி குரேம்பேட் தாண்டி இருக்காரு
ம்
நீ எங்க அப்பாவுக்கு ஒரு பொருள் போடுவ
ம்
அத இப்ப உங்க அப்பா உங்க அப்பா இப்ப உங்க ரெண்டு வீடு இரு பல்லாவரத்து வீடு இருக்கு ஆனா இப்ப நீங்க வண்டி உங்க அப்பா வீட்டு சாவிய மறந்து வச்சட்டு போயிட்டாரு
ஆ
அம்பது கிலோ மீட்டர் தள்ளி இருக்கு அது
ம்
எப்ப அந்த இருவது ஆ இரநூறு அந்த இருவது ரூவா முப்பது ரூவாய்க்கு பார் அந்த இருவது ரூவா முப்பது ரூவாய்க்கு பாப்பியா நீ வீ்ட்லே வெளிய நிப்பியா
ம் என்னது புரில
இல்லடா இப்ப நீ வந்து இங்க அம்பத்தூர்ல இருக்க
ம்
உங்க அப்பா பல்லவாசதுக்கு இங்க போயிருக்காரு எதோ போயிருக்காரு பல்லாவரத்துல உங்க ஒரு வீடு இருக்கு
சேரி
இப்பதா வண்டி சாவிய உட்டு போயிட்டாரு உங்க அப்பா வீ்ட்லே அம்பத்தூலே விட்டு போயிட்டாரு அம்பத்தூர்லே
ம்
இப்ப நீ வண்டிய சேவை குடுத்து உங்க அப்பா எடுத்துட்டுப்போய் குடுத்துதா ஆகணு உங்க அப்பாகிட்ட வண்டி சாவி வீட்டு சாவி இருந்தாதா திறக்க முடியு உங்க அப்பாவால கதவ இப்ப என்ன பண்ணு இப்ப என்ன பண்ணுவ ரிப்போட்று கூட அனுப்பிதா உங்க அப்பாவுக்கு
ஆமா
அந்த மாரி சின்ன சாவி தம்பு தா இருக்கு என்னா
எமர்ஜென்சி டைம்ல போட்ரு யூஸ் ஆகு
ஆ முன்னூத்தம்ப ரூவா நானூறுவா போட்டு போட்ரு போட்டுதா ஆகணு
இப்போ போர்ட்டுல சிலது இந்த த்ரீ வீலரு ஃபோர் வீலர்ல்லா வருதுல்ல குட்டியானை அந்த மாரிலா எத்தின்னா நல்ல காசுல ஒரு ஏய் ஒரு ரைடு ஒரு ரைடருக்கே ஆயிரத்தி ஐநூரூபா கேக்குறாடா ஒரு டேபிள் எத்துனு வரத்துக்கு எங்கன்னு தெரியுமா
ம்
எங்க கரெக்டா இது இல்ல
அதுக்கேத்த கமிஷன் இருக்கு
அவுங்களுக்கா
இப்ப நா போர்ட்டுரு ஓட்டுறே
ஆ
எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்டரு வண்டியுனே பதினெட்டு பர்சன்ட் பிடிப்பாங்க பதினெட்டு ஒரு நூறு ரூபாய்க்கு ப ஆ நூறுவானா நூறுவாய்க்கு பதினெட்ருவா இருவருவா இருவதுவாய்க்கு புடிப்பங்க ஒரு ஆர்டருக்கு
ஆ
இப்போ வண்டின்னா அதுக்கே அது வண்டினா அதுக்கேத் அதிகமா புடிப்பாங்க த்ரீ வீலர் ஃபோர் வீலர்
ஆனா அவுங்களுக்கு ஏத்த லாபோ வந்துடுது இல்ல ஒரு நாளிக்கு ஆ அவனு அவனுங்கதா சொல்றாங்க அஞ்சாயிரூவா எத்துனு வந்தாங்க ஒரு நாளைக்கு
ஆமா ஆனா வெயிலு வெயிலு இது பண்ணத் தேவயில்ல இப்ப நாலா வெளியே ஓட்டியாவணு
ம் ம்
இப்ப அவுங்க அந்த பிரச்சன கெடையாது
அவனுங்க ஒரு மாசத்துக்கு எத்துருவானுங்களா அம்பது அ றுவது எழுவது ரூபா
ம் ம்
ம் இத மட்டு எத்துருவானுங்க அதா சொன்னானுங்க பக்கத்ல பக்கத்துல ஒரு ஃப்ளாட்ல இருக்காங்க அவ போட்ரு ஓட்டியே சொந்த வீடு வாங்கிட்டா
பைக்கா என்னது
இன்னது கொ இதுல்ல குட்டி யானையா
ம் குட்டியான
ஆ அது அது வச்சிருக்கா
போட்ரு ஓட்டி வீடு கட்டானா
ம் அதுலே வந்து இதெல்லா வருல்ல வீடு ஷிஃப்ட்டிங்கு ஆல்லா வருமா
ம் வீடு ஷிஃப்டிங்கு இன்சென்டிவூ
போட்ருலையா இன்சென்டிவ்லா எவ்ளோ வரு
அதெல்லா வண்டிக்கு முன்னூறுவாலந்து ஐநூறு வரு பைக்கிங் டூ வீலர்னா ஆயிர ரெண்டாயிர வரு
டூ வீலர்னாவா
ஏ டூவீலர்னா ஒரு ஆர்டரு எரநூறுவா முன்னூறுவா வருண்டா கொறைந்த ஆவரேஜா இப்ப த்ரீ வீலர் ஃபோர் வீலர்னா கொறைஞ்சபட்சமா ஐநூறுவாருந்து ஆயிரூவா வரு கொறைஞ்சபட்சோ நார்மலா வர்றதே
ம் ம்
அந்த மாரிதா வரு எல்லா எல்லா ஆர்டருமே எல்லா எல்லா பெரிய பெரிய பொருளா இருக்கு குட்டியான பின்னாடி வெச்சிக்கிற மாரி
ம் குட்டியானல்லவா
ம்
இப்போவா அதுதா அவனுங்க நல்லா சம்பாதிக்குறா
ஏ நீ கூட ஓட்றியா போட்ரு நீ கூட ஓட்றியா இப்ப போட்ரு
போட்ருலா நா ஏன்டா ஓட்டனு ஏ வீட்ல அந்த தெறம இல்லன்டா எங்க வீடு உட்டாங்க எங் ஏ எங்க அப்பா சம்பாரிக்கிறாரு ஏ அப்பாவே பாதி நாள் வீட்லதா இருப்பாரு வேலைக்கே போ மாட்டாரு
அந்த பாஞ்சு நாளே நல்லா காசு எத்துருவாரு
பாஞ்சு நாள்லே எடுக்க மாட்டார்றா ஏய் அல்லா சேல் ஆனாதாண்டா லக்குடா
ஆ
லக்கு ஒரு நாள் வந்து ஒரு நாளுக் பத்து லட்சோ கூட ஆவு ஒரு நாள் வந்து ஒன்னுமே ஆவாது
பத்துலட்சத்துக்கு எவ்ளோ கமிஷன் அப்பாக்கு
பத்து லட்சன்னா நாப்பதாயிரோ
பத்து லட்சத்துக்கு எவ்ளோ நாப்பதாயிரோ தானா டா
ம் பத்து லட்சோ வியாபாரோ நடக்றது அவ்ளோ ரொம்ப பெரிய விஷ்யோ சில எடத்துலலா சி சில எத் ஏ ஸ்பீட ஆயிடு நா ஆனா வாங்கணு கஸ்டமர் வந்து தேவ ஆ தேவைக்கேத்தா மாரி ஒன்னு ஒன்னு ஏ ஒரு ஆர்ட்ரே ஒம்போது மூணு லட்ச ரூவா வரு ஒரு ஆர்ட்ரு பண்ணாத பெருசா மாட்டிச்சுன்னா
ஆ இப்ப கஷ்டமரு இந்த மாரி பேரம் பேசு பேரம் பேசுவாங்களா பயங்கரமா
பேரம்னா எப்படி அவுங்க வீட்டு இதுக்கு ஆமா பேசுவாங்கதான் கம்மி பண்ணுங்க இப்ப எப்படி தெரியுமா கேப்பாங்க அவுங்க கேக்குறதெல்லாம் இப்ப வந் து ஒரு லட்ச ரூபாய்க்கு சோபா வரு அந்த சோபா ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்கோ
உம்
உ சென்னையா இரு தா எப்படி எப்படி தெரியுமா கேப்பாங்க எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் அப்படி கேப்பாங்க சென்னை சைட்ல இருக்க பீப்புள்ஸ்ல்லா எண்பது ரூபாய் எண்பத்தஞ்சி ரூபாய் குடுப்பா எடுத்துகிற அப்டின்பாங்க இதே நீங்க வந்து ஊர் சைடு ஊருக்கு இந்த கோயம்புத்தூர் மதுரை அந்த சைட்ல்லாம் போன வச்சுக்கய
உம்
அந்த சோஃபாவ நீ எனக்கு நீ இது இவ்வளோ பத்து ரூபா ஆ இப்போ வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா சோபானா எங்களுக்கு நீ அம்பதாயிரம் ரூபா குடு நாப்பதாயிரத்தம்போ அம்பதாயிரத்த கம்மி பண்ணி குடுக்க சொல்லுவோ
ஆ சோபா எவ்வளோ செஞ்சிருங்க சோபா செய்யறதுக்கு இருபாயிரம் செலவாயிருக்கு அப்போ
ஆமா சோபா இருவதாயிரந்தா ஆயிருக்கும் ஆனா ஓனர் ஒத்துக்க மாட்டான் அந்த ரேட்ல குடுக் கூடாதுன்பான் ஓனர் ஓனரு ஓனரு மாட் மாத்தி வந்து ஐ அவனு அவன் ஒரு சோபா வச்சாலே அவனுக்கு ஐம்பதாயிரம் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரிதான் பாப்பானே அவன்
இந்த இப்ப ஒரு சோபா எவ்வளோ இவ்வளோ எவ்வளோ குறையும் சொல்லி அதிகட்சம் எம்பதாயிரம் அதுக் அதுக் கம்மி குறைக்ககூடாது நீங்க
எண்பதாயிரம் மோஸ்ட்டா டிஸ்பிளே பேஸ்னா வந்து மாடல் பொறுத்து அப்டியே அப்டியே எடுத்துக்கலாம் டிஸ்பிளே பேஸ்னா வந்து பெருசா அத கண்டுக்க மாட்டாங்கல்ல டெமோ பீஸ் தான அது
தள்ளிவிட்ருவான இப்டியோ
அத வந்து அத நீ அம்பது ரூபாய்க்கு அறுவது ரூபாய்க்கு கூட தள்ளி விட்றலாம் இதே க் கு ஏய் நா குண்டூர் போனன்ல அந்த டைம்ல வே வெறுப்புடா ஒரு கஸ்டமா ஒரு கஸ்டமரு எல்லா கஸ்டமருமே அங்க ஆந்திரா கோல்ட் ஆந்திரா காரங்க வந்து ஒரு டேபிள் எடுத்தாங்கனா ஒரு சோஃபா எடுத்தாங்கனா ஒரு ரெக்லைல சோபா பாத்தாங்கன்னா இருவத்தஞ்சி ரூபா இருக்குன்னா அது எனக்கு பதினஞ்சி ரூபாய்க்கு க குடுன்போம் பத்து ரூபாய்க்கு குடுன்போ நீ அந்த காலத்துல இருக்குற ரெக்லைன சோபா போயிட்டு அவ்வளவு கம்மியா குடுக்குறது அப்படின்னுவாங்க இதே ஒரு கார்னர் சோஃபா எடுத்தா
ம்
ஆ ஒரு கார்னர் சோஃபா வந்து ஒரு அம்பது அதான் ஒரு அறுபது ரூபாய் வரைக்கு வச்சுக்கோ
ஆ
எனக்கு எனக்கு முப்பது ரூபாய்க்கு குடு நா இப்பே எடுத்துன்டு போயிடுறேன் இப்பே நா சைன் போட்டு இப்பே எடுத்துன்டு போயிடுறேன் முப்பது ரூபாய்க்கு குடு அப்படின்பா பேசுறா ஆ அதான் எப்படி ஒத்துப்பான் அவ்வளவு கம்மியா கேட்டா
உம்
ஆனா இதெல்லா கொள்ள லாபம் செட்டா ஸ்டென்னை சைடல அசால்ட்ட ஒரு கோடி அடிப்பாங்க ஸ்டால் மூணு நாளு மூணு நாள ஒரு கோடி
உம்
இன்னும் ஒரு நாள்லயே கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கூட வியாபாரம் பன்னுவோ
நாளக்குகூட வியாபாரம் நடக்குமா
உம்
எவ்வளவு போ எவ்ளோ எத்தன ஸ்டால் போடுவாங்க
ஏய் சென்னையிலலா ஒரு சோஃபா பத்து லட்ச ரூபாய்கு வாங்குவாங்கடா ஒரே ஒருத்தவங்க பத்து லட்சரூபாய்க் கார்விங் சோஃபாயிருக்கோ அதெல்லா வந்து ஃபுல் டீ குடூ பர்மா தேக் அது ஃபுல்லா இந்த அரசியல்வாதி பெரிய பெரிய இதுல இருப்பாங்கள போட்னுயிருப்பாங்க டிவி சிஸ் இதுல நாடகத்துல படத்துலல்லா வர மாதிரியா அந்தமாரி சோஃபாஸ்ல்லா வந்து ஏ அது வந்து பத்து லட்ச ரூபா ஒம்போது லட்சருவா அப்டியே வந்து கேஷ் குத்துட்டு போவாங்க
ரெடி கேஷ் வாங்கிப்பாங்களா
தெரியுமா ஏய் அவுங்காலா சரியானா வசதிடா நாங்க ஆமா ஆமா ஒரு ஒருத்த அங்க வரவனுங்க எல்லாமே நூறு கோடி சொத்து அப்டியிருக்கு ஆமா செம வசதி ஏ பில்லுல்லா சென்னை சைட்ல மோஸ்ட்டா பில்லு சி ஈசிய அடிக்லா
ம்
இதே நீ வந்து இதுல போட்டியனாதா ஊரு சைடு போட்டாதா அவுங்க பாப்பாங்க யோசிப்பாங்க பாத்தீன்னா வீடு வீடு பத் தினா வெச்சீய நாலு கிரௌண்ட்டு அஞ்சு கிரௌண்ட்டுனுவா வீட்டு ஹால் மட்டுமே ஆல் மட்டுமே எப்டி தெர்மாயிருக்கூ நம்ம மூணு செக்ஷன் இருக்குல
ம்
ஏ செக்ஷன் பி செக்ஷன் சி செக்ஷன் மூணு செக்ஷன் சேத்தா மாரி அவுங்க ஒரு ஹால்யிருக்கு
ம்
அவ்ளோ பெரிய ஆலுகு சோஃபா பாத்தினா ஐம்தாயிரோ அறுவதாயிரோ ரூாய்க்கு பாகுறதுக்கு முப்பதாயிருபாய்க்கு பாப்பா சோஃபா
ம் ம்
எதுல ஃகாம்ப்ரமைஸ் பண்ணுனே தெரியாம பண்ணுவா அவ்ளோ பெரிய சோஃபா போட்டா அவுளுண்டு எடத் சீ அவ்ளோ பெரிய எடத்துல அவுளுண்
ஆமா பெரிய பெரிய வீ பெ பெரிய பெரியவீட்னா கொஞ்சோ சோஃபா கெஞ்சோ பெருச தா வாங்கிபாப்ப நல்லாயிருக்கு வீடு
ஆ அவனா அவுங்க அப்டிலா வாங்க மாட்டாங்க சின்னதா வாங்குவாங்க அதுக்கு நீ சோஃபா வாங்காமேலே போயிட்லாம அப்டின்ன
ம் அந்தமாரி
பாத்துட்டே ம் நா நீங்க சோஃபா வாங்கவே வாங்காதீங்க இந்த ரேட்டுக்குல்லா பாக்றீங்னா உங்க வீடு ஸ்கொயர் ஃபீட்னா நீங்க பாக்குற சோஃபா சைஸ்சு என்னா
ஆ
அப்டின் கேப்போ ம் ம் எய் அப்டியே முஞ்சால அச்சமாரி கேட்டு உட்டுருவாங்கடா நாலா கேக்க மாட்டே ஸ்டீனியர்ஸ்லா இருப்பாங்கல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க
ஆ
அவுங்கலா வந்த அவங்களஈ
நீ இதுமாரிலா கேக்க சேர் டைம் முடிச்சு இரு நா பண்றே உனக்கு
ம் சேர்